ஹலோ
சொல்லு
என்னாச்சு சாப்பாடு செய்லையா டே எனக்கு உ சாப்பாடு சாப்படணு போலயே இருக்குடா
தேவல்ல
அன்னிக்கு எடுத்துட் வந்தியே செரியான டேஸ்ட்டு தெரியுமா அன்னிக்கு என்வி ரைஸ் சொல்லாம வந்து அன்னைக் வந்து ரைஸ் சொல்லாம இருந்திருந்தனா நா அததா சாப்ட்ருப்பனே அன்னைக்கே எனக் குடுக்கவே இல்ல பாத்தியா நீ ம்
நீ சாப்படவு தேவயில நீ எதுவு சொல்லவு தேவயில
நா சாப்ட்ருப்ப நீதா தரவே இல்ல செம டேஸ்ட்டா இருந்துச்சு இத்துர் சாப்பாட நா சாப்ட்டதே இல்ல தெரிமா ஏ நிஜமாதாண்டா நா சும்மா சொல்லிட்ருந்தன்டா எனக்கு தெரியாதா எப்டி இருக்குன்னு சொல்லு அந்த வாசனையா அந்த ரைஸ் த்த வுட இதுதா அதிகமா இருந்துச்சு
நம்பிட்டே
நிஜமாடா இதுல வேற ஒன்னு என்ன தெரிம்மா
ம்
ம் சாப்பாடு அழகா இருந்து பாத்திருக்கியா?
ம் இவ்ளோ கேவலமா யாரு ஃப்ளோட் பண்ண தேவல்ல
ஏ நிஜமா அழகா இருந்துச்சுடா அது எப்டி இருந்துச்சுன் சொல்றே அப்பயாச்சு உனக்கு புரியிதா பாரு ம் நீ வெக்கப்பட்டா‌ எவ்ளோ அழகா இருப்ப அந்த மாரி இருந்துச்சு ம் ஏ நிஜமாடா அப்டியேந்த அ இந்த சாப்பாட்டுக் வந்து கண்ணொ நமக் இருக்குல்ல கண்ணொ ஸ் வெக்கப்படும் போது அப்டே இதுவாவுல அந்த மாரி ஆச்சுனா எப்டி இருக்கு அந்த சாப்பாடு ஒரு இமேஜினேஷன்ல வாயே ம் கவிஞர் யார்னா பாத்துர்னாங்கனா அதா கவிதையா எழுதி தள்ளிட்ருப்பாங்க ஆனா வந்து அவுங்களுக் ஒரு கன்ஃப்யூசன் ஆயிட்டு அ இல்ல டா‌ அவுங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிட்ருக்கு வேற ரெண்டு கவித எத பத்தி எழுதுறதுன்னு தெரியாம இதுப்ப இது இருடா இத பத்தி செரி எழுதலான் போனா திடில்னு இத பத்தி செரி இது அவுங்களால வந்தது இதுவு இ துவாருக்கே திடில்னு இதுக்கு வருவாங்க அப்ற லாஸ்ட்ல வந்து எத பத்திதா நம்ம எழுதுறதுன்னு தெரியாம அப்டி முழுச்சுன்னே இருப்பாங்க ம்‌ அவ்ள அழகு ச்சு எனா வந்து நீ பாத்துருக்கியா எவ்ளோ பேர் வந்து எதத பத்தியோ எழுதிருக்காங்க ஆனா சாப்பாட்ட பத்தி யார்னா கவித எழுதிருக்காங்களா
ம் சந்தோ
ஏ ஏன்ட்ட பென்னு பேனா இல்லடா ஆனா நா கூட சாப்பாட பத்தி எழுதிருக்க மாட்ட உன்ன பத்திதா எழுதிருப்பே
ம் செர் சந்தோஷொ
ம் சொல்லு நா அ ப்புடி போயி அந்த சாப்பாட்ட பத்தி எழுதிந்தாலு அந்த ஏ பல்லு ஓரத்துல அந்த இது உள்ள அந்த ஸ்மைல் வரு தெரிமா அப்டி சுருட்டும் பாரு
ம்
ஆ அத பாத்துந்தன்னா அப்டே ஆ ஒரு கோடு போட்டு அவள்தா உன்ன பத்தி எழுத ஆரம்பிச்சிட்ருப்ப
செர் ஓகே
ம் ஏ நிஜமாடா அங்கர்ந்த வா
யோ நீ போது எனக்குனா
ஏ நிஜம்மதான்டா அங்கர்ந்த அந்த ரைஸு பிரியாண் இங்க பாரு
போது விடு
ரைஸு அந்த பிரியாணி வாசன கூட அவ்ளோ வர்லடா
ஏ இந்தளவ்க்கு நடிக்கிற
ஏ நீ பாக்கல நீ ஓபன் பண்ணும் போது எத்தன பேர் தெரிமா திருபுனாங்க
தைவுசெஞ்சி இப்பல்லா பேசாத
ஏ நிஜமாடா அவ்ளோ பேர் சேந்துச்சுடா அவங்கல்லாம் வந்து தட் த்து எத்துனு வந்துந்தா கூட ஆச்சரியோ இல்ல
ம் உம் இவ்ளோ கேவலமா யாரு ஒண்ணு போய் சொல்ல தேவல்ல
சரி எ போய் சொல்ணு சொல்லு
அதை இவ்ளோ நாள் உங்க உண்மைலா இவள்னா திவ்ளோனாள் சொன்னீங்ளா இதுக்கபறோ இத வே மாத்
ஏ அத நம்பிடியா டா சும்மா சொன்னடா அத
ஏ நம்பிட்ட போ
ஏ எனக் தெரியாதடா அவ்ளோ பேர் சாப்பறாங்க
ம் தெரிது நல்லா
ம் சும்மா விளையாடரன்ட
ம் நீ விளாடுவ சும்மா
ம்
ஏதனா காம்படிஷன்ல கலந்துக்கர்துக்கு அது மாரி செஞ்சி எத்துனு வன்டியா ம் அப்பில்லா இல்லடா சாம
ம் ம்
நீ செப்பு அப்டியே நிரூபிச்சடா
செரி ஓகே நீ போது
ம் இந்த பேங்கிள்ஸ் லா போடுவாங்கள அதுலா வந்து கேள்வி பட்டுருங்கல்ல
வேற டாபிக் பேச போறயா இல்ல நா கட் பண்ணவா
யா ஆ
வேற டாபிக் பேசு
ம் இல்ல நா எதுக்கு சொல்றன்னா
எதுக்கு சொல்றே இப்ப நா கோவமா இருக்கனால சொல்ற
அப்புடி ஏன்டா நா அப்பல்லா சொல்ல போற
தைய்வு செஞ்சு நடிக்காத பீஸ்
டி ஒய் ஐ நா புரியல நா எதுக்கு நடிக்கணு
நடிக்காத
சரி என்ன யூஸ் சொல்றா
இதோ நா கோவமா இருக்க அதுக்குதான
ஓ அது எனக்கு இது பண்ணவே தெரியாதா ஏ ஓ அப்ப இப்புடிதா
ஓ அப்பிடிதானே சமாதானப்படுத்துவ வேற எப்டி சமாதானப்படுத்துவ சொல்லு ஆ ஆ ஏ சொல்ல மாட்ட
ஏ ஆ மாட்டறன் சொல்லு
ம் போ
அ ஒரேரு ஸ்மைல் பண்றா அன்னைக்கு பாத்த மாரி இருக்கான்னு பாக்கணு அந்த ரைஸ் மாரியே ம் அந்த அத் பேர் என்னது அந்த நீட் ட்டா இருக்குமடா பச்ச கலர்ல பீன்ஸ் தான உ
சொல்றே டென்ஷன் ஆயிடுவ
ஏ
நீ அமைதியா இரு நா இதுகப் றோ உங்கிட்ட நா சமையல் பத்தியு பேச போறதுல்ல ஒனக்கு எதுவு நா எடுத்துட்டு வரபோறதுல்ல ஃப்யூச்சர்லயு நா செஞ்சு தர போறதில்ல எதுக்கு இத பத்தி நீ பேசினு இருக்க
நா பேசுவே கவிதன்னா அப்ப கவித பத்தி சொல்லதா செய்வாங்க
ம் தனியா உக்காந்து சொல்லு என்ட்ட சொல்லாத
ஏ
என்ன ஏ ஏ ஏன்னு ஒனக்கு தெரியவே தெரியாது பாரு
என்னாச்சு
ஒன்னு ஆகல நல்லா போய்ட்டு இருக்கு ம் ம்
ஐயோ அ செரி நல்லா பண்ணிச்சிடா
போது
அப்டி சொல்ல கூட இன்னு உடல தெரிமா இன்னைக்கி
ம் சேர் ஓகே சேரி
எங்க குத்து இருந்தா திருப்பி கேக்க போறேட்டு காரமாக்குதுன்னு சொல்லி வச்சுட்ட
ம் திருப்பி திருப்பி சொல்றே இத பத்தி பேசாதன்னு
ம்
நீ ஆனா இத பத்தியேதா பேசினிருக்க
ம் ஏ
எனக்கு புடிக்கில இத பத்தி பேசுறதுக்கு
ஏ
ஏ ஏனா புடிக்கலன்றதுக்கு எதுக்கு ரீசன் வேணு எனக்கு புடிக்கல அவ்ளோதா
அது எப்டி அதே தனியா போவு
எனக்கு புடிக்கல எனக்கு இந்த டாபிக் வேணா விடு அவ்ளோதா சொல்வே
அப்டி எல்லா முடியாதே
அப்பனா முடியாதுனா நா கட் பண்ருவ
ஏ
எனக்கு புடிக்கலனு சொல்றல்ல
நா அத பத்தி தா பேசுவ
அத பத்தி பேசுபோ நா கட்பண்ணா கூட ஓகேனா அத பத்தி பேசினிருந்துரு
ம் ஆ ஓ கட் பண்ணா ஓகேனா சொன்னேனா நா அத பத்தி பேசுவ தா சொன்ன ஏ சாமயா இருந்துச்சுடா
திருப்பி திருப்பி சொல்ற ஏ இப்டி பண்ற
இப்ப சொல்றதுனால என்னடா ம்
க்காத விஷியத்த என்னாத்துக்கு பேசிட்டு இருக்க வேற டாபிக்கே ஒனக்கு கெடைக்கலையா
அது ஒனக்கு பிடிக்காதாடா சொல்லவே இல்ல
எனக்கு புடிக்கல
ஏ
புடிக்கலன்னா புடிக்கலன்னா விற்று
ஏ அடுக்கிதா கங்கா முழு சந்திரமுகி
ம் என்ன
ம் சொல்றா
என்னா சொல்ணு
ஆ சந்திரமுகி பார்ட் த்ரீ எடுக்கறாங்களா
ம் சேரி ஓகே
அந்த டயலாக் வந்து வருதா ஆடிசன் பெய்ன் இருக்குதா சொல்லு
நா போறன் போ
எங்க
ஆடிஷனுக்குதா
அந்த டையலாக் சொல்லு என்ட்ட ஒரு வாட்டி புடிக்கலனு இங்யு அன்னைக்குதா கண்ணுல ஒரு தேஜஸ் கங்கா முழு சா சந்திரமுகி
ம் பாத்துக்கோ நல்லா
சந்திரமுகி லக லகலகன்றான்
ம் ம்
ஆ அப்பா ஏண்டாப்பா அவ்ளோ கோவமா டா
ஆமா
ம் கோபோ வந்தா யாரா இருந்தாலு டே நானாந்தாலு செரி யாராயிருந்தால அவன்தான
புரில
கோவோ வந்தா யாரா இருந்தாலு அவ்ளதானா
ஆமா
ம்
ம்
யார்தா கட்டுபடுத்த முடியு
யாராலயு முடியாது
ம்
ஏய் இங்க ஒரு பாம்பு அது என்னானே தெரில
ம்
எதோ ஆ
சாப்பாடு செஞ்சியா ஆ ஆ
ஏய் படோ எடுத்துட்டு நிக்கிற மாரி இருக்கு
எங்க
கொஞ்சோ தூரத்துல
எந்த எடத்தில
இங்க அந்து
ம்
ஒரு நாப்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல்ல
நாப்பது மீட்டர் தானா கிட்டதா நாப்பது மீட்டர்னா
அதுதா சொல்ற அது ஒரு மாரி எனக்கு கரெக்டா ஸ்ட்ரெய்ட்டா
கீழ இருக்கறண்ண நீ மாடிலதான இருக்க
ஏய் நாங்க தோரத்துல இரு
தோட்டத்துல இருக்கியா நீ ஏன் அங்கயிருக்க மாடிக்கு போ
அது பாம்பா இல்ல அது இன்னானே தெர்ல ஆனா படோ எடுத்துட்டு இருக்கு போது நிக்கற மாரிதா இருக்கு
எந்த சைடு போற சைடா இல்ல ஆப்போசிட் சைடுல இருந்தா
ஆப்போசிட் சைடு ஐ மீன் இது வேற ஒருத்தவங்க கொல்லி அது இங்கந்து பாத்தா தெரியு தெரியுமா
ம்மா
அங்க இருக்கு அது என்னன்னே சரியா தெரியல ஆனா
சேரி நீ போ மாடிக்கு போ நீ அங்க இருக்காத
இரு அப்டி லைட்டா போய் பாப்போ
ஃபோன்ல ஜூம் போட்டு பார்ரா ம் ஹலோ ஃபோன்ல ஜூம் போட்டுப்பாரு
இரு இப்படிரா போய் பாப்போ இன்னா ஆகுது
டாய் ஃபோன்ல ஜூம் போட்டு பாறான்ன ஒன்ன
இல்ல இல்ல இல்ல
இன்னாது
அது வேற எதோ போல இல்ல
இன்னது அது
தெரியல அது எதோ ஒரு மாரி இருக்கு ஆனா பாம்பு இல்ல
அவுங் ஃப்ரெண்டு தெர்ல
ம் சொல்லு
பேயிச்சா
இன்னா ஒன் டைம்டி
ம்
நா இப்பிடி வந்துட்டே
கோவு போச்சான் கேட்டே
போயிர்ச்சி போயிர்ச்சி
ம் கல கல கலன் சலங்க ஒன்னுதா இல்ல போல அது
சே நீ பண்றியா
ம்
நாமல் கால் பண்ணு
மே
பண்ணே